ஹலோ நா வணக்கம் ஹலோ வணக்கம் கேக்குதா ஆ கேக்குது கேக்குது வணக்கம் வணக் கம்
சரி சரி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு ப்ரோ நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டே சாப்ட்டே சேர் செரி
நா வந்து இப்போ விவசாயத்த ஆ சொல்லுங்க விவசாயத்த பத்தி விவசாயத்தோட முக்கியத்துவத்த பத்தி நம்ம பேஸ்லாமா
ம் செரி ஓகே பேஸ்லா
இப்ப விவசாயம் என்றது நா என்ன நம்மோட உயிர் நாடி அப்டின் நா சொல்லுவே ஏன்னா நா வந்து ஒரு விவ சாயம் குடும்பத்தோட பொண்ணு தான் செரிங்ளா வி வசாயம் இல்லன்னா இந்த உலகத்துல வந்து ஒன்னுமே இல்லே என்ன பொறுத்த வரைக்கி ஏன்னா விவசாயம் பண்றனால தா நம்ம வந்து ஆரோக்கியமான உணவுகளையு ஆ காய்கறிகளையு நம்மால சாப்ட முடியுது நம்ம நம்ம மட்டு இல்ல நம்ள சார்ந்த அ நம்ம இருக்கோ நம்ம சார்ந்தவங்ளோ பஸ்ட் உயிரினங்கள் அ பறவைகள் எல்லாத்துக்குமே அந்த விவசாயத்துல மூலம் பயிர்டப் ப பொருட்கள வச்சுதா நம்ம உயிர் வாழ்றோ சரிங்ளா
உண்மதான் நீ நீங்க சொன்னது கரெக்ட் தா விவசாயங்றது பாத்தின்னா இப்ப இருக்க ஜென்ரேஷ் இல்ல ரொம்ப முக்யோ ஏனா ரொம்ப வந் இது அலிஞ்ட் போற ஒண்ணு விவசாயம் அப்டிங்ற முன்ன மாரி இல்ல இப்ப நெறைய இடத்து விவசாய நிலத்த வந்து இல்ல எடம் இது பண்ணி ப்ளாட் போட் வித்துற்றாங்க கார்ணம் பாத்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ப மழ இல்ல சோ அந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு அ விவசாயிகளுக்கு ஏற்ற கூழ்வில் கூலி இல்ல அப்டிங்கிற மாரி நெறைய இருக்கு அப்டிங்கும் போது விவசாயம் அப்டிங்கிறத பாத்தேன்னா கொ ரொம்ப இப்ப அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சோ வந்து நம்ம சொல்லிக் குடுத்து வளர்குனு இந்த மாரிலா இ இதுக்கு இந்த மாரிலா பண்ணணுன் சொல்லி எல்லாரு ஐ டி ஐ டி-ன் ஒரு பக்கோ போய்டோம்னா விவசாயம் யாரு பண்ணுவா எல்லாருமே ஐ டி பக்கோ போனு எல்லார்மே இதெல்லா ஒர்க் பண்ணு அப்டின்னா அப்ப நம்ம எப்டி சாப்பாட எப்டி சாப்ட முடியு பணத்தயா சாப்ட முடியு சோ அப்டிங் போது நம்ம கொஞ்ச இதெல்லா இப்ப நமக் பின்னாடி வர ஜென்ரேசன்லா கொஞ்சோ சொல்லி குடுத்து வளத்தம்னா அவங்ளோட முக்கியத்துவோ அவுங்க்குளா தெரியும்
கண்டிப்பா ஆனா இப்ப உள்ள பசங்ளுக்கு வந்து அதோட வேல்யூ எதுமே தெரிய மாட்டுக்கு ப்ரோ
ம்ம்ம் உண்மதா அது எப்டி சொல்றதுனா அவுங்க இப்ப எப்டி சொல் அவுங்க அவுங்க பேரண்ட்ஸ் சரியில்ல பேரண்ட்ஸ் சரியில்ல மீன்ஸ் அவுங்க வந்து இப்ப என்ன என்ன பண்றாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்க்குணு அந்த ஸ்கூல்ல அந்தமாரி ஒரு இப்ப கவுமெண்ட் ஸ்கூல்ல சே தாங்கனா விவாயத்த பத்தி நெறைய சொல்லுவாங்க இந்தமாருப்பாங்க ப்ரைவேட் ஸ்கூல் அப்டிங்குமோது என்ன பண்ணுவாங்க பையன வந்து நாலே ஜிப்லா வளர்க்குணு ஆ இங்கிலீஷ்ல பேஸ் வைக்கினு அப்டி இப்டின்தா இது பண்ணி வப்பாங்க இந்த மாரி அடிப்படை எல்லா சொல்லி தர மாட் டாங்கல்ல
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க தா அந்த பெரிய பெரிய ஸ்கூல்ல சேக்குமோது அந்த விவசாயத்த பத்தியு சொல்லி் குடுக்க மாட்டுக்காங்க நடத்தும்போதே சொல்லிடுவா அதே மாதிரி அந்த ப பசங்களால அந்த பசஙகளுக்கு வந்து உணவோட வந்து வேல்யூ சுத்தமா தெரிய மாட்டுக்கு இப்ப விவசாயோ வந்து அந்த விவசாயத்துனால நமக்கு அதிக நன்ம தா ஏற்படுது ப்ளஸ் ஃபர்ஸ்டு ஒன்னுன்னா உணவு பத்தி மக்களுக்கு தேவையான அரிசி காய்கறிகள் பழங்கள் போன்ற உணவு எல்லா பொருட்களையுமே விவசாயிகள் விவசாயிகளதான் வழங்குறாங்க விவசாயம் மூலந்தான் நமக்கு கிடைக்கிது அதே மாதிரி உணவு மட் டு சொல்ல முடியாது விவசாயத் துனால வேலை வாய்ப்புகளும் நமக்கு அதிகமா கெடக்கிது அப்டிம்பே ஏன்னா கிராமப்புற மக்கள் வந்து அதிக அதிக வேலைவாய் பு வந்து உருவாக்குகிறது இப்ப நல்ல படிச்சிருக்கவங்க வைக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க நகர்புறத்த நோக்கி போயிடுறாங்க அங்க அவங்க வேல செய்றாங்க ஃபக் ட்ரில மில்லு அந்தமாரிலதா வேல பாக்கறாங்க ஆனா கிராமபுறத் துல வாழ்ற மக்களுக்கு வந்து வாழ்வா தாரமே என்னதுனா அந்த விவசாயம் மட்டுந்தா வேலைகளுமே அதுதா அதனால அவுங்களுக்கு எப்டி ஏற்படுனா பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது அப்டிதானே இப்போல்ல நமோ இப்போ எக்ஸா சொன்னோ னா நம்ம நார் னா வந்து பொருளாதார வளர் ச்சி முன்னேட்டதுக்கு முக்கிய பங்கு என்னது தா விவசாயந்தா
விவசாயோ ம் உண்ம தா உண்ம தா நீங்க சொன்னது கரெக்ட் தா அதாவது நம்மப்ப இப்ப இருக்க பசங்கல்லா படிச்சிட்டு நீங்க சொன்ன மாரி அந் மாரி ஃபேக் ட்ரி இந்த மாரி தா பண்றானுங் அக்ரி படிச்சாலுமே கூட இந்த மாரி ஃபேக்ட்ரில தா வேல செய்றாங்க போய் சொல்ல போனா அவங்க அக்ரி படிச்சிட்டு அவுங்க ஊர்லருக்க விவசாயத்த எடுத்து அவுங்க பண்லாம்ல அவுங்க விவாயத்த பத்திதா படிச்சிருக்காங்க அவுங்க என்ன பண்றாங்க இந்தமாரி வெளியூர்ல தா வேல செய்றாங்க நம்மூர்லயே இந்தமாரி விவசாயம் பண்ணி அக்ரி பத்தி ஃபுல்லா தெரியணு விவசாய நெலத்த பத்தி ஃபுல்லா படிச்சிட்டாங்க அப்டிங்குபோது இவுங்களே ஒரு லேன்ட வாங்கி அந்த விவசாய நிலத்துல இவுங்களே பயிரிட்டு அத பண்லாம்ல இப்ப இருக்க பசங்கலா அப்டி பண்லா அதேமே மாரி இது கிராம சைடுல இருக்க பசங்களே பாத்தீங்னா அவுங்களுக்கே ஆர்வோ வேணு நம்ம அப்பா தொழில் நம்ம அத அத பத்தி படிச்சிட் இன்னு டெவலப் பண்ணு அப்படிங்கிற ஒரு இது வேணு ஆனா அங்க அந்த கிராமத் சைடுல இருக்கற பசங்க கிட்டயே அந்த ஒரு இது இல்ல ஏனா அங்க கிராமத் சைடுல இருக்கிறவங் அப்பாங்கள்ளா என்ன பண்றாங்க படிக்க வெச்சு வெளில அம்ச்சிவுடுனு வெளி ஊருக்கு வேலைக்கு அம்ச்சிவுடுனுனு தா அம்ச்சிவுடுறாங்க ஸோ அப்டிங்குபோது அவுங்க பங்கங்கள அப்டி பண்லாம் அப்டிங்குமோது புது ஜென்ரேஷன்லா எப்டி பண்ணு பண்ணுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரிதா இப்போ வளந்து வர்ர பசங்க வந்து அத என்ன சொல்றது பர்சனால்ட்டி பாக்கறாங்க ப்ரோ நீங்க சொல்றது த கரெக்ட்டு தா பர்சனால்ட்டி நம்ம டீசன்னா ட்ரஸ் பண்ண முடியாது நம்ம விவசாயம் பாத்தா அக்ரிலருந்தா அந்த வேஸ்ட்டி சட்டையு அதியு மணியினியு போட்டுதா நம்ம டீசன்ட்டா ட்ரெஸ் போன்னோ மொதல் காரணோ‌ அதுக்கு வந்து பெண்கள் பெண்கள் வந்து அந்த மாரி விரும்பவே மாட்டுதாங்க இப்ப பாருங்க ஐ டி ஃப்பீல்டுல வொர்க் பண்றவோ மாப்புளையு அஹ் விவசாயம் பண்ற மாப்புளையு இருந்தா பெண்கள் ம் அஹ் பெண் வந்து எத சூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க மொதல்ல எனக்கு டீசென்டா இருக்கணு அப்டின் தா சூஸ் பண்றாங்க அது அந்த காரணத்துக்காக தா எல்லாப் பிள்ளைங்களுமே அஹ் அப் பெத்தவங்களுமே என்ன பண்றாங்கன்னா நம்ம பிள்ள நம்மமாலி இருக்கக் கூடாது அவடி அவ வந்து நல்ல பர்சனாலிட்டியாருக் போனோ நல்ல இங்கிலீஷ் பேசணு அந்த ஒரு காரணத்துக்காக தா அவங்க படிக்க வச்சி நகரபுறத்துக்கு வந்து அவங்ள அனுப்பிடுறாங்க
ஆமா அவங்க என்னதா பர்ஸ்னால்ட்டியா ட்ரெஸ் பண்ணாலு‌ ரொம்ப டீசண்டா தாலுமே‌ பட்டீங்கன்னா அவங்க ஆரோக்கியமா இருக்கானு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கெடையாது ஏன்னா விவசாயம் பண்றவங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அவ்ளோ ஆரோக்கியமா இருப்பாங்க எல்லா உடம்பு உழைப்பு அவ்ளோ இருக்கு சொல்ல போனா அவங்களுக்குள்ள அத இப்ப ஐ டி ல வொர்க் போன்றோங்கலா ஒரு எட்டு மண்நே ஒரே எடத்துல உக்காந்து வேல செய்யறோ அப்டிங்போது பாத்தீங்ன்னா அவனுக்கு முதுகு வலி நெறயா ப்ராப்ளமுருக்கு பேக் பெய்ன்ருக்கு அது இதுன்னு நெறயா பே வேல இது இருக்கு அவனுக்கு ஒடம்புல வலி இருக்கு ஆனா விவசாயம் பண்றவனுங்க அந்த மாரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுமேருக்காது நல்லா ஆரோக்யமா இருப்பா சொல்ல போனா எல்லாதுலயுமே சொல்லப் போ போனா அவ்ளோ ஆரோக்கியமா ஒடம்பு நல்லா அவ்ளோ இதாருக்கு எந்த ஒரு வலி எதுமே இருக்காது அந்த இப்பெல்லா இருக்க பசங்கள்ளா சும்மா ஃபோன் யூஸ் பண்ணா தலவலிக்குது அப்டின்றாங்க ஆனா அந்த மாரி எந்த அவுங்க சாப்புடற ஒரு சாப்பாடு அப்டி விவசாயம் பண்ணுறவங்கல பாத்தீங்கன்னா அவங்க சாப்பாடு சாப்பாடெல்லா பாத்தனா இயற்கையா அதாவது பாத்திங்கன்னா இந்த மாரி ராகி திணை கம்பு சோ இந்த மாரி சோளம் இந்த மாரி நெறையா இயற்கையான ஃபுட்டு எடுத்துப்பாங்க களி கிண்டி சாப்புடுவாங்க அப்படீங்போது இயற்கையில சாப்புடும்போது அவங்களுக்கு அந்த இயற்கையு சாப்பிடுவாங்க இயற்கையு வேல செய்யறாங்க அப்படிங்போது அவங்களுக்கு ஒடம்பு வலி எதுமே ஒடம்புல எந்த ஒரு பிரச்சனுமே இருக்காது ஆனா ஐடியில இருக் கவனுங்கல்லா அந்த மார்லா கேட்டா கண்டிப்பா எல் நெறயா ஏகப்பட்ட பிரச்சனருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி எதுக்கு அது காரணோனா வேர்வ சிந்தி ஒலைக்குறவங்க புரியிதா காலையில எந்திக்கிறாங்க கஞ்சி எனக்கு நமக்கு தெரியு கிராமத்து சைடுல என்னன்னா மொத நாள் பொங்குல பொங்குன சாதத்துல வந்து தண்ணி ஊத்துனா அது கஞ்சின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணியு கஞ்சியு கொஞ்சமா குடிச்சிட்டு காலைல என்ன பண்ணுவாங்க அவங்க டீ காஃபி அப்டின்னா ரொம்ப எதிர்பாக்க மாட்டாங்க அந்த கஞ்சி தண்ணீனு சொல்லுவாங்க அது உப் உப்பு போட்டு குடிச்சிட்டு காலைல களவெட்டையோ இல்லாட்டா நடந் நட்றதுக்கோ மத்தபடி அந்த விவசாய சாந்த எந்த வேலயோ பாக்க பேய்ருவாங்க பேய்ட்டு வந்துதா அவங்க சாப் புடுவாங்க குளிச்சுட்டு வந்து சாப்புடுவாங்க அதனால அவங்க ஒடம்புல உள்ள நெறயா வேர்வைகள் வெளியேறதுனால நீங்க சொல்ல மாரி சுகர் பீப்பி ப்பு கொலஸ்ட்ரால் இந்த மாரி நோய்கள் ஹா இதயத் த்த மண் வகை இந்த மாரி நோ நோய்கஸ்களா வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதே சமயத்தில என்னன்னா அவங்க வந்து ஆரோக்கியமான ஃபுட்டு எடுத்துக்கிடுறாங்க அதுதா இந்த எனக்கு அவங்களுக்கு இந்த மாரி வால்றதுக்கான காரணங்கள் சொல்ற ஏனா நீங் நல்லா பாத்திருக்கீங்க ஐ டி ஃப்பீல்டுல இருக்கவங்க குறுக்கு வலி வந்துரு கால் வலி வந் ரு எல்ல வலியு வந்துரு பீப்பி யோரிரு ஏன்னா கரெக்டா டிப் எனக்கு அதிகமா இதா இருக்கு எனக்கு முடியல இதனால எனக்கு பீ பி ஏறுது அந்த மாரி சொல்றாங்க ஆனா அது காரணம் இல்ல அவங்களோட உடல் உழைப்பு இல்ல அதே மாரி அவங்க அ காலையில அதிகாலையில நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திறிச்சு வேலை செய்யறனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரமாவும் தூங்கிடுவாங்க ஒரு ஆறு மணிக்குல்லா சாப்டுட்டு ஒம்போது ஒம்போதரைக்குலா தூங்கிடுவாங்க மெயினா தூக்கமு முக்கியல்ல ப்ரோ ஒரு நோய் வர்றதுக்காக காரணத்துக்கு தூக்கமு முக்கியோ தான
ம் அதாவது பாத்தீங்கன்னா அவங்க கால்ல சூரியன் உதயமாகுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சுருவாங்க எந்திரிச்சு வேலைய முடிச்சுட்டு அவங்க கிட்டத்தட்ட ஏழு மணிக்குல்லா தூங்கிடுவாங்க சொல்ல போனா ஏழு ஏழரைக்குலா தூங்கிடுவாங்க அப்ப ஐ டி-ல இருக்கறவங்கலா என்ன பண்ணுவாங்க ரொட்டேசன் சிப்ட்டு தா அத பாத்திங்கனா இந்த இந்த வாரம் வந்து மார்னிங்னா அடுத்த வாரம் நைட்டு சோ அப்டினுங்கும் போது தூக்கம்ன்றது ஒரு நிலையா இருக்காது ஒரு ஒரு ஒரு வாரோ இங்க ஒரு வாரோ அப்படிங்கும் போது தூக்கோ கேட்டுறது ஒ ஒரு மனுஸ் எனக்கு பாத் தூக்கம் தா ரொம்ப நீ என்னதா வேல செஞ்சாலுமே தூக்கம் வந்து ரொம்ப இருந்தாத அந்த ஒரு மா ஒடம்பு வந்து ஒரு ஒரு நிலையா இருக்கு எல்லா ஹார்மோன்ஸ் கரெக்டா வேல செய்யு எல்லா ஸ்பாட் சோ நல்ல வேலை செய்யு அப்டிங்கம்போது தூக்கம் ஒரு வேல ஒரு வாரம் இப்டி வரும் அப்டிங்கும்போது அந்த தூக்கம் அந்த ஒடம்பு எப் ப்படி என்ன எப்படி ஒத்துக்கு சொல்ல போனா ஏகப்பட்ட நோய் தா வரு சொல்ல போனா நெறைய பிரச்சனைகள் உடம்புல இந்த மாரி நெறைய ஆனா வெளியில பாக்கறதுக்கலா நீட்டா இருப்போ ஆனா உள்ள ஸ்பேர் பாட்ஸ் எல்லாமே போயிருக்கு சொல்ல போனா அந்த மாரி இருக்கு ஆனா விவசாயம் பண்றவங்க வெளியில பாக்க அழுக்கா இருப்பாங்க ஆனா உள்ள பாத்தீங்கன்னா எல்லா அவ்ளோ அவ்வளோ இதா இருக்கு இயற்கையில சாப்பிட்டு அவ்வளோ புத்துணர்ச்சியோட நோய்நொடி இல்லாம இருப்பாங்க சொல்ல போனா
கண்டிப்பா அது என்ன சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு கத்திரிக்கா சொல்லுவாங்க கத்திரிக்கா பாக்க அழகா நல்லா இருக் ஆனா உள்ள கட் பண்ணும்போது சூத் த்த இருக்கலா அந்த மாதிரி
ஆமா ஆமா அதா அந்த மாரிதா ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன் பசங்களுக்கு புரியல அது
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி நம்ப விவசாயம் பண்றவங்களு நெ நெறைய மூல பொருட்கள் வந்து அந்த விவசாயத்துல வந்து நமக்கு கெடைக்குது எக்ஸாம்பிள் சொல்ல போன அந்த ஜவுளி வுளி கடையில ஜவுளி இப்ப காட்டன்ல்லா விளையவிச்சூ அத நூல் எடுத்து அத அத வந்து துணியா தயார் பண்றாங்கள இந்த இந்த மூல பொருள்ல நம்ம விவசாயம் பண் மூலம் கிடைக்குது ஜவுளி கடையில சர்க் க்கரை உணவு அஹ் சில பதப்படுத்தப்பட்ட உணவு இந்தெல்லா தொழிற்சாலை இந்த தொழில்கள் மூலம் நமக்கு வந்து இந்த மூலப் பொருட்கள் கெடைக்குது அப்டின்னு சொல்லா இப்ப கரும்பு விளைவிக்கிறதுனால நமக்கு என்ன கெடைக்கு அதுல இருந்து கரும்பு எடுக்றோ அப்டித்தானே பனமரோ அந்த மாதிரிலா நம்ம தோட்டத்துத்தில இருக்கும் போது அது வந்து கருப்பட்டெி பதினி உம் நொங்கு இதெல்லாமே நமக்கு வந்து நல்ல பொருட்கள் மெயினா என்ன சொல்றனா மூல பொருட்கள் தா அதிகமாக கிடக்கு ஜவுளி கடைகளுக்கு ஆ ம் வேற உணவு பதப்படுத்தப்படுவுல அதுக்கு சர்க்கரை இதெல்லா நெறைய கெடைக்கிறது நம்ம மூல பொருட்கள் மூலம்ந்த பொருட்கள்ல்லா நம்ம என்னதுன்னா ஒரு உற்பத்தி பண்ணிக்கிறோம் அதே மாதிரி மெயினா என்னன்னா விவசாயத்துல சுற்றுச்சூழல் வந்து பாதுக அடிக்கிறது ப்ரோ
ம்
ஏன்னா ந நிறைய நம்ம
உஹம் உம்
அதே மாதிரி ஏற்றுமதியும் பண்றதுனால நமக்கு அதிக வருமானோ கெடை நாட்டுகளுக்கு விவசாய பொறத்தை அதிக வருமானமும் கெடைக்கிறது ப்ரோ
உண்மதா உண்மதா நீங்க சொன்னது கரக்ட் தான் விவசாயத்தினில் நெறய நன்மைகள் இருக்கு இந்த மாதிரி ஏற்றுமனி செய்றாங்க அதாவது பத்தின்னா விவசாயம் பண்றவங்களுக் வந்து லாபம் கிடைக்க அது நடூவ்ல ஒரு நடுத் தனமா ஒருத்த இருக்கா இந்தாண்ட குடுக்குறாங்கள அவங்கதா அதிகமா சம்பாரிப்பாங்க சொல்லப்போனா விவசாயத்துல விவசாயிங்க பண்றவங்களுக்கு வந்து அவ்ளோ லாபம் பெரிய லட்சக்கணக்கல்லாம் கொட்டிடாது அவங்க பண்ற இதுக்காக இதுதான் கொடுப்பாங்க ஆனா ந அத வாங்கி விக்கிறவங்க நடுவுல இருக்க அந்த புரோக்கர்ஸ் அவுங்கதா பாத்தேனா சம்பாரிக்றதே விவசாயத்துல இந்த மாதிரி ஏட் டுமதில்ல இவங்கட்ட வாய் தங்குடுக்குறாங்க அவங்க தா சம்பாதிக்கிறது
கண்டிப்பா ப்ரோ இந்த இடைத்தரகர்கள்னு சொல்லுவாங் அல்ல எக்ஸ்போர்ட்டு எடைலட இடைத்தர அதுதா சரிங்க ப்ரோ உங்கட்ட பேசுனக்கு ரொம்ப நன் தெ கெவா செரி அப்புறமா கூப்பட்ற ஓகே பாய் பாய் நன்றி